அலோ
சொல்லுங்க
ஹலோ
அ சொல்லுங்க மேடம்
வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே மேடம் நீங்க
நா நல்லாருக்கே ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்ளா ஃபோனு
இல்லிங் மேடம் நா ஆல்ரெடி நா உங்கள்ட்ட பேசிர்க்கே
ஓகே ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம பாரம்பரிய உணவுகள பத்தி பேசலாமா இப்போ
ம்
ஓகே ஏன்னா ஏ பாரம்பரிய உணவு என்பது வந்து நம்ம நாட்டின் முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் காலத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அவங் க உண்ணப்படும் உணவு தா நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லலா ஏன்னா இப்போ வந்து சாப்புட சாப்பாடுல்லா நா என்ன சொல்ற சத்தான உணவா இருக் கான் நா சொல்ல மாட்டே ஏன்னா இப்போ உள்ள குழந்தைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜங்க் ஃபுட் தா சாப்புடுத்தாங்க பீஸா பர்கர் அப்ற வே ஃப்ரைட்டு ரைஸ் சைனீஸ் ஃபுட் அந்த மாரிதா அவங்க விரும்பறது கூட ஆனா அந்த அப்ப உள்ள ஆரோக்கியமான உணவுன் சொல்லப்போனா கம்பு கேழ்வரகு தினை சாமை வரகு இந்த மாரி என்னன்னா சிறுதானிய உணவுங்க வந்து நம்ம பாரம்பரிய உணவாக வந்து எடுத்துட்டாங்க அந்த மாரி சாப்புடனாலதா இப்போ எக்ஸாம்பிள்ன் சொல்ல போனா எங்க பக்கத்து வீட்டுலல்லா ஒரு ஆச்சி நய தொண்ணூத்தி அஞ்சி வயசு வர இருக்காங்க ஆனா அவங்க இது வரைக்கு எனக்கு கால் வலிச்சது இல்ல கை வலிக்கிறேன்னு சொல்லல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முப்பது நாப்பது முப் பத்தஞ்சு வயசுலயே நமக்கு கை வலிக்கு கால் வலிக்கு ரொம்ப சோர்வாக ஃபீல் ஆகுது தோழி நம்ம நம்ம சொல்லிட்ருக்கோ
ஆமா மேடம் இப்ப நெறையவே மா மாரிட்ருக்கு ஹலோ
ஏன்னா இந்த உணவுகள் வந்து அதிக அளவு வந்து நாறு சத்துக்கள் இருந்துருக்கு இந்த பிறவு அது போக சொல்லும்னா சிறுதானிய உணவுல வந்து நெறைய நார் சத்து இருந்திருக்கு அ பிறவு அ உடலுக்கு தேவையான வந்து ஊட்டச்சத்துக்கள் எல்லா நெறைய நெறஞ்சிருந்துச்சி இவை மட்டு அல்லாம என்ன ஆச்சுன்னா உடலுக்கு வந்து ரொம்ப வலிமை அழிச்சு அழித்தது போக மட்டும் அல்லாம எனாசுன்னா தேவையான உணவு தேவையான வந்து என்ன சொல்வாங்க தேவையான நம்மளுக்கு ஊட்டச்சத்து குடுத்து நோய் வராம இருக்கறது வந்து தடுத் துச்சி சொல்வாங்க இன்றைய காலத்துல வந்து பலர் வந்து என்னன்னா துரிதான துரிதான உணவுகள வந்து விரும்புறாங்க பாத்தீங்ன்னா பாரம்பரிய உணவுகள வந்து உடலுக்கு அது அதிக நன்ம தந்தாலுமே நம்ம வந்து என்னன்னா அத மீண்டு மீண்டு எடு க்கப்போ வந்து நம்மளோட என்ன சொல்லுவாங்க அன்றாட வாழ்க்கையில வந்து சேர்த்து கொள்ளணு சொல்றாங்க ஏன்னா இப்ப பாருங்க முந்திலா நம்ம கம்பு கேழ்வரகு அந்த மாரிதா குடிச்சிருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி ஆ அப்பா அம்மா ஆனா இந்த குழந்தைளுக்கு வந்து அந்த மாரி குடுத்தா குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எந்த மாரி சத்தான உணவுகள் குடுக்கணு அப்டின்னு பாத்தன்னா அவுங்ளுக் வந்து இப்ப தோச அவங்க தோச சாப்புடுதாங்கன்னா தோசைல்ல அந்த சிறுதானியங்க வச்சு தோச பண்ணி குடுக்கலா புட்டு பண்ணி குடுக்கலாம் அப்றமா அந்த ஊட்டச்சத்துமாவுன் சொல்லி குடுக்காங்ளா அந்த மாரி கூட அந்த நல்லா வறுத்து அந்த மாரி கூட பவுடர் பண்ணி குடுக் கலா இந்த மாரி குடுக்கப்போ வந்து அவங்க ஊட்டச்சத்து அவங்ளுக் தெரியாமையே நம்ம வந்து இந்த மாரி குடுக்கப்போ வந்து அவங்க வந்து அதிக ஆரோக்கியமான இருக்கதுக்கு வந்து நெறைய வாய்ப்பு இருக்குன்னு நா சொல்லுவே
ம் ஆமா மேம் நீங்க சொல்றது உண்ம தா
நீங்க பேசுங்கனதே பேசுங்க ஆமா எஸ் அந்த மாரி பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா பைசா கடைக்காது நறைய பேசுங்க நீங்களு கொஞ்சோ ஓரளவுக்கு
ஓகேங் மேடம் ஆ நா அ ப்பா சின்ன வயசுல இருக்கு போது நறையா இது பண்ணுவாங்க இந்த மாரி இது எப்டி அப்டின்னுட்டு அப்பதான நா எனக்கு தெரியு பொப் இபெல்லா ரொம்பவே மாறிருச்சு மேடம் ஏன்னா அப்போ ஜங்க் ஃபுட்டு தா அதிப்பா இருக்குது இப்ப நம்ப திடீர்னு பசிக்குது சாப்புடணு சாப்புடணு அப்டின்னு நெனச்சா கூட சாப்பாடு அடுத்த டைம்லே சாப்பு முடியாது சாப்பாடு கெடைக்காது நா கடையில தா சாப்டுட்டு இருக்கே எனக்கு வித்தவுட் ஆ என்ன சொல்றது வீட்டு சாப்பாடு சாப்புலானு தா நா கட சாப்பாடு தா நா அப்போ என்னோட இதுக்கு நா சாப்ட்டுட்டு இருக்கே அதுவுமே பாத்தீங்கன்னா காலையில அவசர அவசரமா கெளம்பி இப்ப மத்தியானம்ந்தா சாப்பறே காலையில இருந்து சாப்ட்டாம மதியான மூ ரெண்டு மணியில இருந்து மூணு மணிக்குள்ள சாப்ட்டுட்டு இருக்கே இதனால என்னோட ஒடம்பு அ ஒல்லி ஆய்ட்டே போய்ட்டு இருக்கு அதனால நா ஒர்க் ப்ரஷர் எல்லாமே இது பண்ணிட்டு சாப்பாடு நா நல்லா எடுக்குன்னு தா நா பாத்துட்டு இருக்கே
கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலா ஆ நீங்க சொல்றது நல்லதுதா வெளில வந்து சாப் சாப்புடுறது வந்து ஆரோக்கியமா இருக்கும்மான்னு தெரியில உங்களுக்கு வந்து அது வந்து நறைய என்ன சொல்லுவாங்க அ சோடா நறைய சேப்பாங்க அஜின மோட்டா அந்த ஈஸ் அந்த மாரி இட்லிலலா இட்லி பெருசா ஆகறத்துக்காண்டி இந்த மாரி பொருட்கள சேக்கறனால அத வந்து நம்மளுக்கு வந்து அஜிரண கோளாறு வந்து ஏற்படுது இதுவே நீங்க வந்து பாரம்பரிய உணவு வந்து அம்மாட்ட சொல்லி வீட்டுல சொல்லி அத வந்து ஒரு பவுட்ரா தந்தா கூட உங்களுக்கு காலையில டைம் இல்லாத ப பட் சத்ல என்னா ஆகும்ன்னா நீங்க ஒரு கூழ் மாரியே காச்சி ஒரு டீக்கு பதிலா நீங்க அந்த மாரி காய்சி கூட நீங்க குடிக்கலா உடலுக்கு தேவையான சத்து உங்களுக்கு கடைக்கு அதுபோக மட்டு இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியு அதிகமாகு ஆ அ துவே என்னன்னா உங்களுக்கு ஜீரணமாகாத ப்ரச்சன இருக்குன்னு சொல்றீங்க இத சாப்பிடுத மூலம் அவ உங்க என்ன ஆகும்னா எளிமையான சீரன ஆகு உடல் ஆரோக்கியமாவு இருக்கு ஏன்னா இயற்கையான மற்று நம்ம இந்த உணவு பாதுகாப்பான உணவு சாப்பிடு பொழுது வந்து என்ன ஆகுது அப்டின்னா நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாவு இருப்போ நீங்க சொல்றீங்க நா கடையில சாப்ட்டுறே எனக் கு வந்து வேல பழு அதிகமா இருக்கு எனக்கு இது இதனால நா வந் து ரொம்ப உடல் மெலிந்து காணப்படுறே அப்டின்னு சொல்லி சொல்றீங்க உண்மைக்கு வந்து நீங்க வந்து நல்ல ஃபுட்டு நீங்க வீட்டுக்குள்ள ஃபுட்டு சமச்சு சாப்ட்டு உங்களால முடியலையேன்னா இந்த மாரி ரெடி பண்ணி ரெடி வீட்டுலேயே செஞ்சு ரெடிமேடா ஒரு ஒரு ஒரு நாள் லீவ் இருந்தா எல்லாமே தயார் பண்ணி வச்சு அந்த மாரி கூட சாப்டலா ஏன்னா இந்த மாரி சாப்ட்ட போது வந்து நம்மளுக்கு என்ன விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஆதரவா இருக்கு ஏன்னா நறைய விவசாயிகள் வந்து கம்பு வே கோழ்வரகு இந்த மாரி போட்டு அவுங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தா அவுங்க மத்தவங்க வாங்கு றாங்க வாங்கிட்டு போய்ட்டு இடைத்தரர்கள் வாங்கிட்டு போய்ட்டு அவுங்க தா நம்மள்ட கொண்டு நறைய சேக்கறோ ஒரு விவசாயத்துல ஒரு ட்ரைக்டா நம்ம வயல்லே போட்டு நம்மளே அத இது கிளீன் பண்ணி நம்மளே சாப்ட்டப்போ வந்து அந்தோட மதிப்பு வந்து நம்ம சொந்த பந்தங்களுக்கு அப்டி ட்ரைக்டா கஸ்டமருக்கு போய் சேல்ற சேல் பண்ற மாரி இருந்துச்சுன்னா ஒரு விவசாயத்தோட என்ன சொல்லுவாங்க அவுங்களோட வளர்ச்சியு ரொம்ப அதிகமாகு அவுங்களுக்கு நம்ம ஆதரவா இருந்த மாரி இருக்கு அது மட்டு இல்லாம சுற்றுச்சூழலு ரொம்ப பாதுகாப்பாருக் இன்னொன்னு நம்ம டாரெக்ட்டா மங்கல வைப்போ ஒரு கம்புன் சொல்லுனா நம்ப ஒரு ஒரு கிலோ அறுவது ரூவாய்க்கு வாங்கணுனா இதுவே நம்ம விவசாயத்த வந்து டாரைக்ட்டா வாங்கனா முப்பது ரூவாய்க்கு இதனால வந்து நம்ளுக்கு வந்து செலவு கம்மியா இருக்கு குறைந்த செலவாவு இருக்கு நம்ம பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்த வந்து பாதுகாத்தது மாரியா இருக்குன் நா சொல்ல வருவே
உம் ஆமாங்க மேடம் அது இப்ப நா கடைல போய் இதுப்ப பண்றோ அஞ்சஞ்சு போய் வாங்குவே ஆ ரெகுலரா வா எனக் இப்போ கடைக்கு போறதுக் டைம் இல்லாத நால இப்டி இருந்து அப்டி மாறிருச்சு அந்த மாரி நம்ம எதுவு பண்ண முடியாத அளவுக்கு நைட் தூங்கறது பாத்தீங்னா எல்லா நம்ப சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு எட்ர மணி போது எட்ர மணி ஒம்போது மணி இருந்தாலு தூங்க சாதிப்போ இப்ப என்னென்னா எனக் ரெண்டு மணிக் மேலதா நா தூங்கறதுக்கே ஆரமிக்கறே இப்பயே ஆரமிச்சு பீரியா இருந்தன்னா நம்ம மாறி வெச்சுட்டு எனக்கே இப்போ புரு புரியவே மாட்டிக்து இப்ப செல்லு மொபைல்னால நம்ப தூக்க வர்லையா இல்ல நம்ப தூங்க மாட்டேங்கிறோம்மா இல்ல இந்த மாரி இது போயிட்டு இருக்குது யேசன பண்ணுவே ஏ இந்த செல்லருந்து பாக்கனு பாத்துட்டு இருக்கோ இல்ல சப்போஸ் இல்லைன்ன என்ன என்னாயிருக் ம் பஸ்ட் எல்லா பாத்தீங்னா இந்த கீபேட் செட் தா இருக்கு அதுலே கேம் வெளாண்டுட்டிருப்போ ஆஹ ஒம்போது மணி ஆச்சுன்னா ஒம்போது ஒம்போது மணி ஆச்சுனாவே தூங்கறதுக் ஆரமிப்போ இப்ப என்ன ரெண்டு மணி ஆகுது ஒம்போது பத்து பதினொன்னு பண்னெண்டு ஒன்னு ரெண்டு அஞ்சுமண்ணேரோ எப்டி போறதுனே சரியா தெரிய மாட்டிங்கிது மேடம் அது இல்லாம ஒர்க் ப்ரஷர் வேற இவங்க அப்ப தா வேல செஞ்சவிங்க கூலிக்கு வே வேலைக் போயிட்டு இருந்தாங்க போயிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்னா இந்த ஒர்க் ப்ரஷர்னாலே இல்லாதனாலே அப்டியே டோட்டலா எல்லாமே அவிங்களோட லீவ் இதாயிருச்சு ம் அதுதாங்க மேடம்
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏனா வேல வெளில போக முடில எனக் ஒர்க் ப்ரஷர்ருக்கு நா வெளில சாப்ட்டு வரே வேலைக்கு போயிட்டு வந்து அழுப்புல என்னைய தூங்குறே அதனால என்னையால வெளில போயிட்டு இந்த மாரி பண்ண முடியலன் சொல்றது உண்மதா ஆனா என்ன நம்ம வந்து இப்போ ஒன்று உள்ள காலத்துல வந்து நம்ப உடல் ஆரோக்கியத்தையு பாக்குறது ரொம்ப இம்பார்டன்ட் உங்களோட உடல் ஆரோக்கியா இருந்தா மட்டுந்தா நீங்க வந்து உங்களோட வேலையிலையு போக்கஸ் பண்ண முடியு
ம் ஆமா மேடம் நீங்க சொல்றது உண்ம தா ஆனா இப்போ இருக்கற இது அப்டியே டோட்டலா மாறிருச்சு ஃபஸ்ட்டு கூலி வேலைக் போயிட்டு இருந்தாங்க இப்ப கூட போ போச்சுன்னா கூட போவே ஆனா அந்த அளவுக்கு இப்போ இப்ப அதுக் இந்த வேலைக்கு போனாலு நம்பளே இது பண்ண மாட்டாங்க அப்டின்ட்டு இப்ப நம்ப லைப் டோட்டலாவே சேஞ்ச் பண்ற மாரி போயிருச்சு இது தா உண்ம வேணு வேணும்னா நீங்க கூட ஏ இந்த நெளம சின்னது சர்ச் பண்ணி பாத்தீங்னாலு இப்ப நம்ப நெறையா கம்பெனி வந்துருச்சு
அதனால எல்லாமே மாறிருச்சு டோட்டலா ஐ டி ஃபீல்ட்டு இது எல்லாமே
ஐ டி ஃபீல்டு வந்துப்போப்போ ஒங்களுக்கு வந்து ஐ டி ஃபீல்ட்ல வேல பாக்குறவங்க வந்து டைமே இருக்காது சாப்டதுக்கு ஏன்னா அங்க மணி கணக்காவே அவுங்களுக்குள்ள வேல வேலன்னு சொல்லிதா இருப்பாங்க அவுங்களுக்கு இரவு பகலு தெரியாது வருவாங்க வீட்ல உள்ளவங்க கூட பேசுது கூட நேரோ இருக்காது ஏன்னா இந்த மாரி வந்து நம்ம ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகள் வந்து சாப்ட போனம்ன்னா உடலுக்கு வந்து நீண்ட நேரமா வந்து நமக்கு வந்து ஆற்றல் குடுக்குது அது போக மட்டு இல்லாம சக்கர நோய வருவது வந்து தடுக்குது
ம்
அப்பறோ இப்ப நெறய பாருங்க எல்லாருமே வந்து முப்பது நாபத்தஞ்சு வயசு எட்டு வயசு கொழந்தைக்கு கூட இதய ப்ராப்ளம் வருது நா போன வாரந் தா எங்க உள்ள ரிலேஷன் தா நாப்பது வயசுதா அவுங்க வந்து மாரடைப்பால எறந்துட்டாங்க உண்மைக்குமே ஏன்னா அவுங்க அம்மா அப்பாலா இருக்காங்க பைய எறந்து போயிட்டா இது ரொம்ப வருத்த தக்கது தா ஆனா என்னன்னா அந்த இந்த மாரி சாப்புடுவதன் மூலம் வந்து இதய ஆரோக்கிய க்கியமா இருக்கும்ன் சொல்ல வறாங்க அது பிற குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வளர்ச்சிக்கு உதவுதுன் சொல்து உடல் எடை வந்து ஆ அதிகமாகாம கட்டுப்படுத்துதுன் சொல்ல வருவே அது மட்டு இல்லா என்னன்னா இந்த மாரி தா சிறுதானிய உணவுங்கள் சாப்பிடுறது மூலம் என்ன ஆகுது அப்டின்னா ரத்த சோக வந்து தடுக்குறதுக்கு உதவுது அப்றோ இயற்கை சுவையுடன் இருக்